வணக்கம் தோழர் வணக்கம் தோழர்
ஆ
ஆ இன்னைக்கு ஒரு டாப்பிக் என்ன டாப்பிக் அப்டின்னா வீட்ல இருக்குற பிரச்சனயே ஒரு டாப்பிக்கா பேசலானு சொல்லிட்டு எனக்கு ஒரு விருப்போ
ஓ ஆ ஓக்கே என்ன பிரச்ச
என்ன பிரச்சனைன்னா இந்த டிவி ரிமோட் ஓனர் யார் வீட்ல அப்டிங்கறது ஒரு தீராத ஒரு தலவலியா இருக்குது. அத பத்தி பேசலா நெனைக்கிற. உங்க வீட்ல அந்த பிரச்சன இருக்குதுங்ளா
கண்டிப்பா இருக்கு இருக்கு. உங்க பேக்ரவுண்ட்ல கொஞ்சோ நாய்ஸ் இருக்கு அத மட்டு பாத்துக்கோங்க. ஆ
இல்ல எது இல்லேங்ளே
அல்ல நீங்க பேசும்போது கொர்ர்ன்னு சவுண்ட் வருது. அந்த அ இப்பயு வருது ஹெட்ஃபோன் போட்ருப் ஹெட்ஃபோன்ல எதாது ப்ராப்ளமானு தெரீல.
ஒரே நிம்ஷோ இருங்க.
பேசிட்ருக்க நீங்க ஆ
இல்ல இப்ப கே இப்ப கேக்ல இல்லைங்ளா ஓகே அதாவது ஆ இந்த டிவி இந்த ரிமோட் வந்து என்னனா அது இந்த லீவ் வுட்டத்தாங்க வுட்டாங்க இந்த டிவி அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணீட்டு அந்த டிவி பட்ற பாடுக்கே எந்த எந்த எ கொஞ்சோ எதுனா எந்துச்சு ஓடி போயிடு அது அந்த டி வி கொஞ்சோ உயிர் மட்டு ஏயி ட்டு மட்டு இருந்துது அப்படின்னா எந்திரிச்சே ஓடி போய்டு டீ வி அந்த அளவுக்கு நம்பாளுங்க போட்டு அத போட்டு படுத்தி எடுக் க்றாங்க பாத்த அப்படின்னா ஆக்சுவலா டி வி காசு குடுத் து வாங்கனது நம்ம ஒதா ஓனர்ன்னு சொன்னா அது அங்க அதுக்கெல்லா அங்க செல்லாது அங்க இப்ப அவங்களுக்குள்ள வந்து அ டிதடி நடக்கு அ எங்க வீட்லேயரு சரி கொழந்தைங்களு சரி அவங்களு படசு எது யார் வின்னர் அப்டின் னா வந்துட்டு யாருக்கு அதிகமா கத்தி கூப்பாடு போடுறாங்களோ அது அவங்கதா அதுக்கனான ஓனர் அ அப்படின்ற மாரி இருந்துச்சிங்க உங்க வீட்ல யாரு ஓனர் ஆக்சுவலா எப்டி இது யாரு செல்வாக்கு மிகுந்த ரிமோட்ட ஆளுமை பண்றதுல
சொல்லபோனா எங்க அண்ணா பைய ஆ சின்ன வண்டு எங் வீட்டுல வேற அந்த ஸ்மார்ட் டி வி தான்ருக்கு அப்படிங்கம்போது என்ன பண்றோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிதா இருக்கு அ அப்படிங்கம் போது அவனே எடுத்து ரிமோட் அவன் கையிலாதா இருக்கு ரிமோட் அவனே எடுத்து யூடியூப் குள்ள போயிட்டு அவனே வ வீடியோஸ் போட்டு அவனே பாகறா கிட்டத்தட்ட அவனுக்கு மூணு வயசுதா ஆகுது மூன்டற வயசுதா இப்ப நாலு வயசு வந்தா அவனே எல்லா ஆப்ரேட் பண்றா அவன் நெட் கனெக்ட் பண்றா அவனே யூடியூப் போட்டு அவனே பாத்துக்குற எங்களால ஒரு மேட்ச் கிரிக்கெட் மே ஐ பி எல் ஓடுதுடா போடுறா பாக்கலான்னா அதையு போட மாட் டிக்றா எங்க மம்மி கேப்பாங்க இது சீரியல ஒரு சீரியல் கூடுற கெஞ்சுவாங்க டேய் டேய் ஒன்னு ஒன்னுடா அப்படின்பாங்க நோ நோ அப்படின்டு உக்காந்திக்குவா
ஆமாங்க அதுவு இந்த லீவுட்டதா வுட்டாங்க அந்த டி வி இப்ப கதறுது பாரு என் ஆக்சுவலா ஒரு டி வி கெட்டே போச்சு அ ஆரம்பத்துலே கெட்டு போச்சு அவசர அவசரமா உன்னொரு டி வி வாங்கி வச்சுருக்குது. அம் இ நீங்க சொன்ன மாரி இவங்களே க இந்தந்த ஒய்ஃபை மொதல்ல எடுக்கிறே அப்டின்றப்ப நா அவங்கள மெரட்டிட்டுருப்ப எந்த ஒரு புரோஹ்ராமும் பாக்க முடியாது இவங்க எங்க போவாங்கன்னா அந்த இவங்க பாக்கறதுக் பெரும்பாடு ஆய்டு இப்டி பாக்கறது அப்டின்னா அந்த இதுக்குள்ள போய் போய்டுவாங்க அ யூடியூப்புக்குள்ள போய்ட்டு அந்த ரீல்ஸ்க்குள்ள போயிடுவாங்க ரீல்ஸ்க்குள்ள போயிட்டு அத நா சொல்லுவ நீங்க சரி ஓகே அ ரீல்ஸ் தா பாக்கறீங்க நீங்க பாக்கற்தா பாக்கறீங் ங்க வந்து நல்ல நல்ல ரீல்ஸ்லா இருக்குது. அ நெறைய பிசிக் க்கு சம்பந்தமா எஜுகேஷன் சம்பந்தமா நெறைய ரீல்ஸ்லா இருக்குது நீங்க அத பட்த படிங்க அவன் தமிழ் லாங்குவேஜ் பத்தின நெறைய ரீல்ஸ் வருங் ஏ அதாவது எப்டி உச்சரிக்கணு எப்டி பந்து ஒ எழுதணு அப்படின்லா வந்து நெறைய ரீல்ஸ் வரு நீங்க அதெல்லா பாருங்க அப்படின்னு நா சொல்லுவ இவங்க அந்த ஒரு கனப்பொழுதுதா எந்த ஒரு கனப் பொழுதுங்க அந்த நம்ப அங்க இருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு கனப்பொழுதுதா இந்த பக்கொ வந்துட்ட அப்டின் னா எதாச்சு ஒரு கோமாளி சேனல்ல எடுத்து வச்சுக்குவாங்க அவ வந்து பாத்த அப் டினா ஒரு ஒன்னு வில்லாத பொருள் கையில வச்சுக்ட்டு எதாச்சு சொல்ட்டுருப்பாங்க இதுங்க விழுந்து விழுந்து விழுந்து சிரிக்கு அத பாத்துட்டு இப்ப பாத்த அப்டின்னா எவு எனக்கு அது எவ்ளோ கோவோ வருனா அந்த சேனல் பொ ப வந்து ஒச் பண்ற ஆளையு பாத்தாலு கோவொ வரும் அந்த புரோக்கிராம் கண்டென்ட்க்கு வந்து கோவொ வரு என்க்கு அந்தளவுக் கோவொ வரு நெறைய நா கண்டிச்சிருக்கே இ இதெல்லாம் பாக்காதீங்க பாத் து ஒரு யூஸ் இல்ல அப்டின்ற மாதி நா கண்டிப்பே பட் கொழந்தைங்க என்ன ஈர்க்குது தெரியல அவங்க அதுக்குதா போறாங் அங்கதா போறாங்க அதுதா பாக்குறாங்க.
ஆமா இங்க எப்படின்னா இவன் வீடியோஸ் பாத்தா கூட பரவா இந்த ரீல்ஸ் வருதுல்ல. அதுதா பாக்குறான் அதுல வந்து பெருசா எதுவுமே ப இது கூட கார்ட்டுன் கூட அது வரதில்ல. இந்த மாரி எதோ ஒரு கன்டன்ட் மாரி போடுறாங்க அத வி விரும்பி பாக்குறான் எதுக்காக பாக்கறான் என்ன இருக்குன்னே தெர்ல ஆனா தாலு அதா பாக்குறான் அது ஒன்னுமே இல்ல சொல்ல போனா சொல்றமாரி பெருசா அந்த கொழந்தைங்கள அட்ராக் பண்ற மாரி எதுமே இல்ல. ஆனா அதுதா பாக்குறான் எப்டி பண்றான் எதுக்குன்னே தெரியல.
ம் ம் நேத்து ஒரு ரீல்ஸ் நா ஒ இந்தந்த ஒ ஒது உபயோகம் இல்லாத கண்டன்ட் சொல்றாங்க எந்த மாரி கன்டென்ட்னா அதாவது ஐஸ் து இருக்கு இல்லீங்களா ஐசி பிரீசர்ல வக்கிறாங்க அ எத ல ஊத்தி வக்கிறாங்க அப்டின்னா வந்துட்டு இந்த சாப்ட்ற ஹட்பாக்ஸ் உக் திவக்கிறாங்க குடிக்கிற டம்ளர் ஊத்தி வக்கிறாங்க அப்புறமேலலு வந்துட்டு இந்த அஹ் வேற ஏதோ ஒரு ரெண்டு சோப்பு டப்பால ஊத்திவக்கிறாங்க செர் ரெண்டு மூணு பொருள ஊத்திவக்கிறாங்க இது ஊத்தி சிட்டு அது எப்டி ஃபிரீஸ் ஆகுது அது எப்டி வந்து அஹ் ஆன் வெளிய எடுக்கிறது அப்டிங்கிறது கன்டென்ட் இதுல எனக்கு ஒண்ணுமே புரியமாட்ட‌ங்குது இது என்ன பெருசா ஒரு கண்டடென்டு கு நம்ம வீட்லயு ஃபிரிஜ் இருக்கு நம்ம வீட்டில தா பாக்குறாங்க அது வேற ஒருப் ப்ரோக்ராம் எதோட நல்ல ப்ரோக்ராம் இருக்கு அவங்க மெனகெட்டு என்ன பண்ணிருப்பாங்க நெறைய டூல்ஸ் எல்லா வச்சு அவங்க ரொம் போ சேரத்தையா இருந்து சொல்லிக் குடுப்பாங்க நா என்னா சொல்றது இந்த டங் டுவிஸ்டர் எல்லா வரு நெறைய தமிழ்லயே நெறைய டங் டுவிஸ்டர்லா வரு அதெல்லா பாரு அப்டிம்பே எங்க ஆளுங்க அத காதலயே வாங்காதுங்க அந்த ரிமோட்ட படுற பாட்டு அஹ் போட்டு அமுத்தி அத என்ன சொல்றதுனு தெரியல பட் ஆனா அதே நேரத்துலங்க இன்னோன்னு தெரியுங்களா டிவி பாக்காதீங்க நிப் பாட்டிட்டு அப்டின்னு வச்கோயே அவங்க என்ன பண்ணிர்றாங்க அப்டியே நம்ம மேல படை எடுக்குறாங்க எனக்கு இத பண்ணு அத பண்ணு இத பண்ணு அத பண்ணு நம்மள தொந்தரவு பண்றாங்க சேரிடா சாமி ஆள விட்டா போதுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஏதோ வச்சு பாருங்க விட்டுட்டு ஓடி வந்திருவே
அப்டிதா பண்றீங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாரி இந்த சாக்லேட் உரிக்கிறாங்க அது ஒரு கண்டென்டா இருக்கு அதாவத் இதுதா டைரி மில்க் கிட்கேட்டு் அந்தெல்லா இருக்கு அத உரிச்சுதா காட்றாங் உள்ள இருக்கிறது அது ஒரு கண்டென்ட்டா போடுறாங்க அத உக்காந்து இவ பாக்குறா ஏ இதல ஒண்ணுமேல்லடா நீப் பண்றதான அவங்களு பண்றாங்க நல்லா இருக்குல நெறைய சாக்லேட் இருக்குல அதனால நா பாக்குறே அப்டிங்கறா
வருது ஒண்ணு இந்த சாக்லேட் கன்டென்ட் என்னத்தான் எங்க பொண்ணு ஆக்சுவலா வந்து பெருசாலா வந்து சாக்லேட் பிராண்ட்லா அவளுக்கு தெரியாது ஒரு சில பிராண்டுகள் மட்டுந்தா அவ வந்து சாப்ட்ருக்கா ஆஹ் இல் சம்மத் கிளாஸ் என்ன பண்ணிர் அக்கா வந்து இதுக்கு போயிருக்காங்க அந்த சாக்லேட்ட மேக்கிங் கிளாஸ் அப்டின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ம் டூ டேஸ் இதுல என்ன பண்ணிக்காங்க அவுங்க பஸ்ட் ஒரு எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க இதல்லா என்னென்ன சாக்லேட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இருவது வகையான சாக்லேட் எக்ஸிபிட் பண்ணி அவ நேம் கேட்டுருக்காங்க நேம் கே இவங்களுக்கு வந்துட்டு யார் அது பேர் சொல்றாங்களோ அவுங்கு அந்த சாக்லேட் அப்டின்ற மாதிரி வச்சுக்கோயே இவ்என்னப் பண்ணிருக்கா பன்னெண்டு சாக்லேட் பேர் சொல்லியிருக்கா அவுட் ஆப் டுவெண்டில அஹ் சொல்லிட்டு அப் பன்ன மாரி அந்த ஹோஸ் பண்றவர் என்ன பண்ணிர்கார் நீயே எல்லா சாக்லேட்டு எடுத்துட்ட ஒண்ணு பண்ணுவோ இது தப்பான கேமா போச்சு அ அஞ்சு பேரு கொண்டது கிளாஸ் அக்சுவலா அது எல்லாருக்கு வந்து நாலு நாள் நீயே பிரிச்சு குடுத்துரு பாப்பா நாலு எடுத்து நீ மத்தல்லாம் பிரிச்சு குடுத்துரு அப்டின்னுருக்காங்க சோ நா என்ன சொல்லுவர அப்டினா அந்த யூடியூப்ல நீங்க சாக்லேட் சொன்னீங்கல்ல அத்தன அஹ் நேமு வந்து நாங்க வாங்கி குடுத்த நாங்க தான‌ வாங்கி தரோ எங்களுக்கு தெரியுமா எந்த சாக்லே சாப்டுவ சாப்டுவன்னு தெ தெரியு இல்லையா அத்தன பிராண்டயு தெரிஞ்சு வச்சுக்குறா அத்தன சாக்லேட் டீட்டெய்ல்சையு வந்து அ சொல்றா அத ச ஆமா ஆமா ஆமா சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு வச்சுக்கோயே எல்லாமே யூடியூப் தா இந்த லீவு ல ஒரு மருந்தளவு கூட வந்து அந்த புக் அவங்க த அப்டி திருப்பி அப்டி பாக்கல
பாக்ல ம் ம் ம் ம் ஆமா அது யூடியூப்லயே பாத்தீங்னா நம்ம பசங்க ஸ்க் படிக்கிறாங்க அந்த ரைம்ஸ் எல்லா அப்டியே பாட்டாவே வருது அதெல்லா பாக்க மாட் ட்றாங்க அதெல்லா நல்லா சூப்பரா இருக்கு ஆஹ் எ எங் அஹ் த்ரீ எல் கே ஜி யூ கே ஜி போற அந்த யூ கே ஜி போக வேண்டியத யூ அந்த பாட புத்தகத்தில இருக்க எல்லா ரைம்ஸுமே வருது அத பார்த்த அப்படியே அனிமேட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்த அவ்ளோ சூப் சூப்பர இருக்கு ஆனா அதெல்லாம் பாக்க மாட்றா இது வீணா போனது இந்த சாக்லேட் ஒடிக்கிறது அந்த லாரி ஓட்றது அந்த இது தா பாக்றா ஆஹ் இந்த மாரி பாக்றா அதெல்லா அல் அதெல்லாம் அந்த பாட்டெல்லா பாத்தனா நல்லா
தரமா இருக்கு தரமா இருக்கு குவாலிட்டியா பண்ணிருப்பாங்க அதாவது கொழந்தைகள் கொண்டே என்ன விவஸ்ன கொழந்தைங்கள அந்த கொழந்தைகளுக்கு உண்டான ஒரு கலர்களோட வண்ணங் களோடு வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க பாத்து பாத்து பண்ணிருப்பாங்க ஆனா இப் கொழந்தைங்க வந்து அது ஈர்க்க ஈர்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ஒரு ஆகாத விஷயத்த வந்து இட்டு ஈர்ப்பு வந்து அதிகமா இருக்கு
இருக்கு ஆமா அது எதனால என்னன்னு தெரியல நமக்கு ந நம்ம பாக்குறது நல்லா இருக் நாம உட்காந்து பாத்துட்டு இருக் அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனா பாக்க வேண்டிங்க பாக்க மாட்றாங்க
ஆமா அது விட்டுட்டா அப்றோ வந்துட்டு சீரியலுங்க சீரியல்ல வந்து என்ன பண்ணுவாங்க சப்போஸ் ஸ்கூல் லீவ்ல எந்த கேப்ப ஸ்கூல் லீவ் முடிஞ்சது அப்டின்னா இவங்க சீரியல்லு சீரியலுக்கு பஞ்சமே இல்லங்க அது ஏந்தா இப்டி தமிழ் தமிழ்நாடா இந்தியாவானு தெர்ல இந்தியாவில தா இந்த கல்ச்சர் தெர்ல இவ்ளோ சீரியல் எப்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா போயிடுச்சு சீரியலா பாத்து தள்றாங்கா அது எனக்கு ஆக்சுலா நா டிவி பார்த்து பல மா வர்ஷ் ங்களா ஆவுந்தா சொல்வ நானு அ அந்த எலக்க்ஷன் போது பாத்தேங்க நானு கடைசியா அந்த தேர் ரிசல்ட் இருந்து பாத்தீங்களா அப்ப நா ஒரு டூ அவர்ஸ் நா வந்து கண்டினியூஸா உக்காந்தேனால அதுக்கப்றோ உக்கார முடிய அந்த டிவி முன்னாடி அப்பதா அந்த டிவியே பாத்தே ஆக்சுவலா உள்ள என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது உண்மைய சொல்ல போனா
அதா வீட்ல இருக்க அந்த ஆண் ஆண் பசங்களுக்கெலாம் பாத்தீங்ன இந்த டிவிங்கிறதே க கையில கெடைக்காது ஒண்ணு வீட்ல இருக்க பெண்கள் இல்லன கொழந்தைகள் மட்டு தா பாக்றாங்க கொழந்தைகள விட்டப் பெண்கள் ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள விட்ட கொழந்தைகள் நா வந்து எப்ப பாத்தேன சாப்புடும் போது பாத்தே அது என்ன பாத்தேன்னா காட்டூன் ஓடுதேன் ச்சு அததா பாத்தனே நா தனியா போட்டு எதுவும் பாக்கல அவ பாக்குறத பாக்குறே அவ்ளோதா எப் எப்ப போனாலு அதுதா பிரச்சனையே என்ன பண்ற அவ கைல ரிமோட்ருக்கு என்ன நம்ப ரிமோட்டு கேட்டா தூக்கி அடிக்கிற ரிமோட் வுத்துல அடிக்கிறா தூக்கி போற ரிமோட்ட அது ஒடஞ்சு போயிடு நமக்கு ஒரு பயமாருக்குது சரிடா நீயே பார்ரா அப்டிங்ற சொல்லி புட்றது என்னன்ன என்னத்த சொல்ல இந்த மாரிதா மாறிடுச்சு கொழந்தைங்கள மாத்திட்டோ அப்டி இல்லைனா போன் எடுத்துக்கிறாங்க மொபைல் இல்லைனா போன் எடுத்துக்கிறாங்க
ஆஹ் அதுக்காகத்தா என்ன பண்றது டிவியாச்சு பாத்து தொல அப்டின்றது என்னன்னா மொபைல் போன் வந்து கொஞ்சோ கண்பக்கத்துல வச்சு பாக்குறாங்களா அது கூடாதுங்கிறதுனால தா வந்து நா வந்து சரி ஓகேன்னு வந்து அத பாத்துக்கோ அப்டின்னு சொல்றது
ஆமா ஆனா அது பாக்குறது ரெண்டு ஒன்ன தா மொபைல் என்ன பாக்கல டிவி அதா பாக்றாங்க நா இருந்தாலு சேரி அந்த கண்ணுக்கு ஏதாவ்
கண்ணுக்கு ஆமா கண்ணுக்கு இது கண்ணு போகதுன்றதுக்காக வந்து உன்னிப்பு பாக்கூடாது குறிகிய இதுல வந்து குறுகிய ஏன சின்னத போக்கஸ் பண்றாங்க அதுதா வந்து அப்படியே பல கூடாத என்றதுக்காக வந்து செரி பாக்குறது தா பாக்குற டிவி பாத்துக்க அப்டின்ற மாரி ஒரு ஆஃபர்
சொல்லிறது ஆமா அந்த மாரி அதனாலதா இவனையு விட்றது நீ அப்ப டிவியே பார்ரா சொல்லி விட்டுறது
செரிங்க நண்பரே
ஆஹ் நம் தொடர்ந்து பேசுவோ ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே நன்றி நன்றி ஆஹ் ஆஹ் ம்